க்கம் தோழி நாப் பேசறது கேக்குதா உங்ளுக்கு
ஆ நன்றாக கேக்கிறது நாப் பேசறது கேக்குதா
ஆ கேக்குது என்ன சாப்ட்டு முடிச்ட்டீங்ளா
ம் இப்போதா சாப்ட்டு முடிச்சே
என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
ஆ சாப்பாடு மாம்பழோ தயிரு
ஓகே நல்லது தயிருக்கு மாம்பழோ நல்லாவே இருக்கு
ஆ சோயா சங்ஸ் ஃப்ரை
பரவால நெறையவே சாப்ட்ருக்கீங்க நா இனிமேதா சாப்புனு அ கொஞ்ச ஒங்க கால் முடிச்சிட்டு போய் சாப்பெல்லா அப்டின்ருக்கே செரி டிப்ப நம்ம எதயாது ஒன்னு சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த பத்தி பேசலா நெனக்கிறே
அப்டின்னா என் என்ன பத்தி பேசலானா படம் இசை பாடல்கள்
ஆமா
எந்த பாடல் ஆசிரியர் ஒங்ளுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு பாடல் ஆசிரியர்ன் பாத்தீங்கன்னா அப்பருந்தே பாத்தீங்கனா நெறைய பேர் இருக்காங்கங்க கண்ணதாசன் அப்டின் சொன்னாலே அவரோட வரிகள்லா வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும் அதுவு எனக்கு ரொம்ப புடிக்கும் நெறையா சொல்லிட்டே இருக்லா ஆனா அப்பெல்லா உள்ள பாடல்கள் வந்து நெறைய கருத்துள்ள பாடல்க ளா இருந்துச்சி இப்ப வர பாடல்கள் வந்து ரொம்பவு மோசமா இருக்குங்க மெயினா ஒரு பாடல் சொன்னா பாத்தீங்கனா புத்தகத்துல கூட வந்து அத போட்ருக்காங்க பாருங்க பா விஜய்னு ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு இருக்குல அவங்க ஸ்நேகா அவங்க பாடுவாங்க பாருங்க
என் என்ன பாடல் பா விஜய் பாடலாசிரியர் எனக்கு தெரியு
ஆ அவங்க வந்து ஸ்நேகா பாடுவாங்கள ஒவ்வொரு பூக்களுமேன் சொல்ட்டு ஒரு பாடல்
ஆ ஆமா
அந்த பாட்டு வந்து உள்ள கருத்துக்கள் வந்து ரொம்பவு நல்லா இருக்குன் சொல்லிட்டு அது வந்து எந்த ஸ்டாண்டர்டுன்னு எனக்கு தெரில அதுல வந்து புத்தகத்துல வந்து அந்த பாட்ட வந்து அவங்க வந்து அ அச்சடிச்சு விட்டுருக்காங்க போல அந்தலொட கருத்துக்கள் நல்லா இருக்கு அத ம பசங்க வந்து அத அத படிச்சி அவங்க கொஞ்சோ இதுவாகனு அப்டின்றனால ஏனா அது வந்து ஒரு முயற்சி பசங்க எப்டி முன்னேறி வரணுன்ற ஒரு கருத்துள்ள பாட்டுல்ல
ஓ நல்லா நல்ல விஷ்யோ தா இத மாரி பாடல்களபாப்பா பசங்க கேட்டு வளந்தாங்கனா அத மாரி அதுவு நடந்துடாங்க எனக்கு புடித்த பாடலாசிரியர்னா பாரதியார் பாடல்கள் எனக்கு ரொம்ப புடிக் கு அவர் எழுதுனதெல்லாம் நல்லா இருக்கு ஒரு பெண்கள முன்யிருத்தி அவர் நெறைய எழுதிருப்பாரு அந்த கண்ணம்மா சாங்ஸ் எல்லா அது வந்து ரொம்ப விரும்பி கேக்கற மாரி மெலோடியஸா நல்லாருக்கு அது மாரி அவர் பாரதியார் எழுதுன பாடல்கள் இசை அமைப் பாளர்னா நீங்க நா விரும்பி கேக்குறது வந்து இளையராஜா அப்டி ஒங்ள கவர்ந்தவர் யாராச்சு இருக்காங்களா
ஆ நீங்க சொல்ற மாரி இளையராஜா பாடல்கள் யாருமே கேக்காம இருக்க மாட்டாங்க எனக்கு இளையராஜா பாடல்களு ரொம்ப புடிக்கு எனக்கு வந்து ஏ ஆர் ரகுமான் இருக்கார்ல அவரோட அந்த மியூசிக் இருக்கு அது எனக்கு ரொம்ப புடிக்கும் அவ அவரோட ஒவ்வொரு பாடல்களும் கேட்டா நம்ம ஆட்டமெட்டிக்கா வந்து நம்ளுக் உள்ளார ஒரு என்னமோ ஒன்னு பூந்து நம்ள ஆட வக்கிற மாரி ஒன்னு தோணும் எனக்கு அவரோட பாடல்கள் வந்து அவர இசையமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அ அதிக நேர பாத்தீங்கனா நா என்னுடைய இதுவே என்னன்னா வேல செய்யம்போது பாட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு நெறைய பேர் பக் கத்துல இருக்றவங்கலா சொல்வாங்க என்ன அங்கிருந்து ஒரு இனிய கானம் வருது அப்டிலா சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஆனா என்னோட பழக்கத்த நா இதுவரைக்கி விடல எனக்கு அந் ஏ ஆர் ரகுமான் பாடல்கள் பாலசுப்ரமணியன் பாடன பாடு இருக்க பாடல் இருக்குல்ல அதெல்லா அதிகமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நா அதி கமா அந்த காலத்து பாடல்கள் தா கேட்டுட்டு இருக்கே இப்ப வர பாடல்கள் பாத்தீங்ன்னா மியூசிக் அதிகமா இருக்க தவிர அந்த வரிகள் ஒன்னுமே புரியல அந்த மாரி நீங்க எ எந்த பாடல்கள் உங்களுக் புடிக்கும்
எனக் நா வந்து அதிகமா பாடல் கேக்குறது டெய்லி நீங்க சொல்ற மாரி சமைக்க போதோ என்னுடைய அன்றாட வேலைகள் மோது பாட்டு கேக்குற பழக்கோ எனக் கிடையாது நா அதிகமா பாட்டு கேக்கறேன அப்டின்னா நா என்னோட பயணங்கள் மோது கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாட்டு கேட்கறது அது எனக் ரொம்ப புடிக்கு அது அதுல அதுவு இளையராஜா சாங்ஸ் மெலோடியஸ் சாங்ஸ்சு சில டைம் நம்ப தூக்கோ வராம இருக்கணு அப்டின்னா பெப் ம் அவ அ இவர் தேவா போட் ர அந்த சாங்ஸ்சு பெபி சாங்ஸ்சு அலுப்பு தட்டாம ஓட்டணு அப்டின் நம்ம யோசிக்கு போது அத மாரி ஹை பிச் சாங்ஸ் அத மாரி அந்த காலத்து இசையமைப் பலர்கள் போற்றது இப்போ இசையமைப்பாளர்கள் போடுறது நல்ல தா இருக்கு இந்த கா இந்த காலத்து பசங்க ரொம்ப ரசிக்கிறாங்க பட்டு நம்ப அதுல இருந்து கேட்டு வந்ததுனால அத மாதிரி பாடல்கள் வந்து கார் பயணங்கள் மோதுதா எனக் ரொம்ப கேட்டுட்டு போற பழக்கோ வீட்ல கேட்கற பழக்கமே கிடையாது கே கேட்டது இல்ல இது வரைக்கு நானு
அதிகமா நீங்க கார் ஓட்டிட்டு போறதுனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு நா கார எனக் ஓட்டத் தெரியாதா அதனால எனக்கு தெரியாது நா அதிகமா வந்து நா வீட்டுல தா பாப்பே நீங்க இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல இந்த காலத்து பசங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்குதுன்றது அது கரெக்ட் தா பாத்தீங்கன்னா மியூசிக் தா ருக்கு வேற ஒண்ணுமே இருக்காது அதுல வரிகள் எதுமே இருக்காது ஆனாலு அந் த மியூசிக்காகவே அந்த பசங்க வந்து அவ்ளோ ஆர்வமா பாப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா என்னோட பசங்கள் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பாடல்களையே கேட்க விரும்ப மாட்டறாங்கங்க அதிகமா இங்கிலீஷ் பாட்டு இப்டிதா நிறைய பாடல்கள் கேக்குறாங்க அவுங்க மெய்னா அதுல பாக்குறது வரிகள வந்து யாருமே பாக்குறதுல்ல இப்ப அந்த மியூசிக் அந்த சவ்ண்டு அது எப்படி இருக்கு அப்ப அததா எல்லாருமே பாக்கறாங்க ஆனா அந்த காலத்துல எல்லாமே கருத்துள்ள பாடல்கள் இருக்கு நீங்க வந் து எம்ஜிஆர் பாடல்கள்லா கேட்ருக்கீங்களா
ஆ நா நறைய பாடங்கள் அவருடைய அவர் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறமு அவர் அத எப்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த பாடல்கள் அத மாரியு நெறைய கேட்ருக்கே அவருடைய ப க அப்ப எழுதுன முக்காவாசி பேர் கண்ணதாசன் தா எழுதிருப்பார் அந்த டைப் பீரியட்லப் வாடல்கள் வரின்னாலே எதையோ ஒன்ன மெய் ன உண்மைய சொல்ற மாரிதா இருக்குமே ஒழிய இந்த காலத்து மாரி அ பிச்சு போட்டு பிச்சு போட்டு மாரி இருக் சப்பாத்தி மாரி இருக்காது நமக்கு ஏதோ ஒரு சொல்றாங்க கருத்த சொல்ல வராங்க அப்படிங்கற மாரிதா இருக்கு
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு அததா நா உங்கள கேட்ட அந்த பாடல்கள்லா கேட்ருக்கீங்களான்னு நீங்க சொன்ன மாரி எல்லாமே நறையா பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதன பாடல்கள் இருக்கும் ஒரு ஒரு பாட்டுலியு ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கு அந்த கருத்துக்களிங்கிறது வந்து இப்ப இந்த காலத்தில பாடல்கள் அவ்ளோ இருக் க்காது இன்னொன்னு என்னன்னா அந்த படத்துல அந்த பாட்டு வக்கிறாங்கன்னா அந்த ப படத்துக்குள்ளார அது இருக்கிற மாரிதா இருக்கு ஆனா இப்ப வர பட த்துல எதுக்கு அந்த பாட்டு அந்த எடத்துல வருதுன்னே தெரியாது எதோ பாடல்கள்னு ஒன்னு சேக் கணு அப்டின்ற மாரி சேக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டுலெயே அந்த முழு படத்தோட கதையுமே நம்ம புருஞ்சுக்குற அளவுக்கெல்லா நறையா பாடல்கள் வருது அதனாலவே எனக்கு அந்த காலத்து பாடல்கள் அவ்ளோ பிடிக்கும் என்னால எங்க அப்பா வந்து எப்போது பாத்தீங்ன்னா வீட்ல வந்து எங்க வீட்ல டி வி அப்ப கெடையாது சின்ன வயச் ச்ல அப்போ வந்து அவ்ங்க கேஸ்ட்ல போட்டு அந்த பாட்டு வந்து அப்டியே ரேடியோல வந்து அவ்ளோ பறக்கு அவ்ளோ சவுண்டோட கேட்பாரு அப்ப வந்து எல்லா பாடல்களுமே கேட்டு கேட்டு ரசுச்சதுனால எனக்கு அந்த காலத்துல இருந்தே எ உள்ள பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்பொ புடிக்கும் உங்களுக்கு அந்த மாரி அனுபவொ இருக்கா பழைய பாடல்கள் கேட்டு
ஆ கண்டிப்பா நறையு ரசுச்சிருக்கே சில கருத்துள்ள ப என் நீங்க சொன்ன மாரி எம் ஜி ஆர் சொல்லுவார் தெரியுமா திருடாதே பாப்பா திருடாதே அவரு சொல்றது அந்த கேட்டா அந்த இது மாரி திருடக் கூடாதுங்குற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரு
ஆமா
அதே சிவாஜி கணேசன் நடிச்சதுல வந்து அது என்ன படொ அண்ணன் சரியா எனக்கு ஞாபகொ இல்ல இந்த யாருக்காகன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா
ஆமா
இந்த மாளி வசந்த மாளிகை நனக்குற அந்த படொ ம் அ நீங்க சொன்ன மாரி அந்த பாட்டுலயே அந்த படத்தோட ஃபுல் கதயு வந்துரு அ இப்ப இருக்குற பாட்டுல அது கெடயாது அந்த பாட்ட ஏ அந்த எடத்துல வ சொருவுனாங்க எதுக்கு தேவை அவ்ங்க இப்ப இருக்குற இயக்குனர்கள்லா என்ன பண்டறாங்க வெளி ஒரு வெளி எடத்துக்கு போணு அத ஷூட் பண்ணி காமிக்கனு கொஞ்சொ பிரம்மாண்டமா காமிக் கெனு அப்டிங்கெறத்தக ஒரு பாட்டு எடுக்குறாங்கள ஒழிய கதெக்கு அந்த பாட்டு தேவையா இந்த கதெக்கு கரு இந்த கருக்கு இப்ப ச சம்மந்தொ இருக்கா இந்த பாட்டுனால அப்பிடிங்கெறது யோசிக்கெறதே இல்ல யாருமே
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு இன்னொரு பாய்ண்ட்டு சொன்னீங்க பாருங்க ஒரு வெளிநாட்ல கொண்டு போய் காமிக்கெற மாரி அப்டில்லா காமிக்கெறாங்கல்ல இப்ப இன்னொன்னு என்னன்னா இப்ப இங்க நடனம் வந்து ஒரு டான்ஸ்ஸுங்குறது வந்து நல்ல ஆடுனா மட்டு்ந்தா அவன வந்து நடிகெ அப்டின்னு எடுத்துக்கெறாங்க அதே மாரி குண்டா இருந்தா அவ நடிகெ கெடையாது ஒல்லியா இருந்தாதா நடிகேனு ஒரு வந்து ஒரு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளாரயே வெச்சுருக்காங்க ஒரு நடிகென்னா இப்டிதா இருக்குணு இவ ஒல்லியா தா இருக்குணு நல்லா டான்ஸ் ஆட தெரியுணு எல்லாம் பண்ணுனு அப்டின்ற மாரி இந்த காலத்துல இப்ப இந்த படங்கள் எல்லாமே இருக்கு ஆனா அந்த காலத்துல வந்து அது கடையவே கடையாதுங்க குண்டா இருக்குறவங்களு நடிக்கிறாங்க கருப்பா இருந்தவங்களு நடிக்கிறாங்க டான்ஸே ஆடவே தெரியாது ஆனா அவுங்களுமே நடிப்பாங்க அந்த டான்ஸு வந்து நீ வந்து அங்க இங்க ஓடி ஆடி வெந்து ஆ ஆட்றது மட்டு ஆட்டொ கெடயாது அவுங்க முகத்திலெயே அந்த வந்து அந்த எக் ப்ரெஷன் காட்வாங்க பாருங்க அது வந்து இப்ப கொறஞ்சு போச்சி எல்லாமே கை கால் ஆட்டி அதுல வந்து காம்ச்சி ஓடீட்டு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல அந்த மொகத்துல வந்து அந்த பாடும்போதே அவ்ளோ ஒ ஒரு கவனம் இழுத்து நம்பள அவுங்க ஓகே நானா என்ன நெனைப்பனாங்க அப்ப பாடும்போது அவுங்க தா பாட்றாங்க அப்டின்னா நா நெனைச்சிட்ருந்தே இன்னொருத்தவங்க பாட்றாங்க இவுங்க வாய் மட்டு அசைக் குறாங்க அப்டின்ற மாரி தா அ முன்னாடி வந்து வாய் மட்டு அசைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது அவுங்க தா பாட்றாங்க அப்டினு அந்த அளவுக் க்கு அவுங்க ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பாங்க அது இப்ப இந்த காலத்துல கொஞ்ச கம்மி
அவுங்க பாடி அவுங்களே நடிச்சதெல்லாமு இருக்கு கே பி சுந்தராம்பாள்லா நீங்க கேள்வி பட்ருக்கிங்ளானு எனக்கு கேளிப்பட்ருப்பீங்கன் நெனைக்கிறே அவுங்க தா வாய்ஸ் ஓவர் அவுங்கதா பாடி அடுத்தடுத் த ஜென்ரேஷன் தா வாய்ஸ் மட்டு குடுத்தாங்களே ஒழிய அந்த மின்னாடி இருக்கம் மோதுதா இவுங்க பாடிதா நடிக்கணு கே பி சுந் ந்தராம்பாள் அவுங்கலா அவுங்க தா பாடி அவுங்க தா ஆக்ட்டு பண்ணிருக்காங்க நம்ம அந்த காலத்து தெய்வீக படல்லா பாத்திருப்போ இல்லையா அந்த ஒரு ஔவையார் வேஷம் போட்டுட்டு ஒருத்தவ்ங்க வருவாங்கல்ல அவுங்கலா அவுங்களே பாடி அவுங்களே நடிச்சதாதா நா கேள்விப்பட்ருக்கே இப்பமா இப்பப்ப அப்பறந்தா வந்து ஆக்டிங் தெரிஞ்சா போது கவர்ச்சியா இருந்தா போது அது மா உங்களுக் வாய்ஸ் ஓவர் நாங்க வேறய வேற யாரை வச்சு குடுத்துக்குறோ நீங்க பேச வேண்டா உங்க வாய்சே தேவயில்ல இப்ப பிரம்மாண்டமா பட எடுக்கலா ஆனா அவ்ங்களுடைய வாய்ஸ் அதுல இருக்கவே இருக்காது வேற யாரோ பேசிருப்பாங்க இப்ப நம்ம ரீசண்ட்டா எடுத்த ரெண்டு பிர பிரம்மாண்டமான படங்கூட அப்டிதா நடந்திருக்குன் நெனைக்கிறே
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு அந்த காலத்துல யாருமே டப்பிங் வாய்ஸ் யாருமே குடுக் க மாட்டாங்க ஓனா தா எல்லாருமே பேசுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கனா முக்காவாசி யாருக்குமே தெரியமாட்டிங்குது அவுங்க ஓனா வாய்ஸ் குடுக்குறதே கெடையாது வேற டப்பிங் ஆர்டிஸ்ட் தா குடுக்குறாங்க அதுமே பாத்தீங்கனா இப்ப வந்து அது ஒரு முக்கியமான விஷ்யமா சொல்னு அவுங்களே நடிப் பாங்க அவுங்களே பாட்றாங்க நெறைய விஷ்யங்கள் அப்ப வந்து கஷ்டமாவே நெறையவே இருந்தது இப்ப பாத்தீங்கனா சுலபமா வரோ வாய் அசைக்கிறோ அவ்ளோதா கஷ்ட இல்லாம இல்ல எல்லாத்துலயுமே கஷ்ட இருக்கு அதுல வந்து அவுங்க கொஞ்ச வந்து அத விட இது கொஞ்ச வந்து அ கொஞ்ச நல்லா இல்ல அப்டின்ற மாரி எனக்கு தோணுது அது கொஞ்ச பெட்ரா தெரிஞ்சுது ஓகே நம்ப
வா அவுங்களுடைய தோல் வந்து வெள்ளையா இருந்தா போது நடிக்க வந்துர்லா இப்ப ஹீரோயின்ஸ்க்கு மெய்னா தேவ என்ன பாக்குறாங்கனா வெள்ளத் தோலு ஹீரோக்கு ஹேண்சம்மான ஒரு லுக் அது இருந்தா போது ஆனா இப் இந்த காலத்துலயு நல்ல நடிகர்கள் இருக்காங்க இல்லைன் சொல்ல முடியாது ஆனா இத பத்தி நம்ம நெறையா பேசிட்டோ இன்னொரு தொகுப்புல பேசலான் நெனைக்கிறே
ஓகே நன்றிங்க நம்ம நெறையவே பேசிட்டோம் தேங்க்யூ